ன்னா ப்ரோ கடேசில மே க கப்பல சொன்னீங் கப்பல வந்து சொல்ல மறந்துட்டீங்க டக்குனு கட் பண்ட்டீங்க
கப்பல் பொறுத்த வரையு மனதளவில்யு உடல் அளவிலியு னு நல்ல ஒரு இது இருக்கணு ப்ரோ
புறே ஒரு கப் பல் நீங்க செய்கிறீங்களே அது ரெடி பண்ண எவ்ளோ ப்ரோ ஆவு கப்பல் ரெடி பண்ணத்துகு
ஆஹ் அந்த மாரி அதெல்லா அது இதுவே வந்து ஒரு நால்ல ச்சோ அஞ்சு லெட்சொ வரு அதுவே ப்ரோ என்ன நீங்க கம்மில பண்ணீங்கனா உள்ளுப்போய் ஒயாம் ஒட்ஞ்சி கீஞ்சு டனா எப்டியோ திருப்பி கடல்
இல்ல ப்ரோ அந்த அந்த கட்டென்ன கட்ட அதுன்ன என்ன கட்ட சொ செய்விங் படக போட்டெல்லா
அது தெர்ல ப்ரோ ஆனா அது நல்ல குவாலிட்டியா இருக்கு அது
ஓ அப்டியா ப்ரோ
உம் இது சின்ன சின்ன போட்லா கடில் செய்வாங்க ஒவ்வொன்னு மெட்டீர்ல செய்வாங்க ரொம்பெ மெட்டிர்லா இல்ல சின்னதா ஸ்ட்ராங்கா இருக்கு அது அந்த கீழருக்கர மட்ட கடைலதா ப்ரோ இருக்கு அந்த மேல இருக்
ம் ப்ரோ இப்ப இப்ப ஐஸ்ல்லா எத்துன்னு போறீங்க இப்ப மீன் புடிச்சி அதுல போட்றத்துக்கு அந்த ஐஸ் எப்டி கரையாம இருக்கு ஐஸ் த்தலா
ப்ரோ அது வந்து ஐஸுன் சொல் மாட்டாங்க அது வந்து ஒரு கெமிக்கல் மாரி ப்ரோ அது பவர் அதிகோ நீங்க ஏதாச் கேட்டரிங்லா போனீங்கன்னா அந்த ஃபங்கஷன்ல வந்து ஒரு ஐஸ்ல்லா வெப்
ட்ரை அது அது ட்ரை ஐஸ் ப்ரோ அது ஃபார் அந்த ஃபார்மஸ் ஏதோ சொல்லுவாங்க அந்த க்ளைன்
அவ்ளோ சீக்ரத்தில ட்ரை ஆவாது ப்ரோ அது நல்லா அது நீங்க ஒடைக்கிறதுக்கே ஒரு சுத்திதா வேணூ அது ஒதச்சு ஒடச்சு இது மேல போடுவாங் அத ஒடச்சு தா அது கரையே கரையாது நீங்க ரெண்டாயிரோ நோட்டு எத்துன் போலா வந்து ம் மீன வந்து நல்லா பாதுகாக்கூ அது எவ்ளோ பாதுகாத் தாலூ நாங் கடல் மேல போறோ பாத்தீங்களா அப்போ ஃப்ரெஷ்ஷா மீன் புட் ச்சி அப்டியே சமையல் மா செஞ்சி சாப்டுவோ
ப்ரோ சமையல் செய்றீங்க இல்ல ப்ரோ கேஸ்ல செய்வீங்களா அடு அடுப்புல செய்வீங்களா ப்ரோ நீங்க
தா தம்பி நாலு கிளாஸ் ஐஞ்சு கிளாஸ்சு கேசு அது அப்றோ ஒரு பத் பத்து கேனு பதினஞ்சு கேனு குடிக்கிறதுக்கு சமையல் தேவான பொருள்கள் எல்லாமே எடுத்துன் போயிடுவோ ப்ரோ
போதான வீட்டு தேவையான மாரி மளிக சாமா பொருள் நீங்க கடல எத்துன்னு போயிர்வீங்க இல்ல கப்பலுன் ஆடம்போது சாப்பாட் கொட்டி காமிக்றாங்க
இல்ல ப்ரோ அது அந்த சமையல் ஏரியான்டு ஒன்னு இருக்கு அந்த எட்த்துல வந்து ஆடூ எந்தெட்த்துல வச்சாலூ ஆடூ அவங்ளுக்கு தெரியூல்ல ப்போ கேப்டனுக்கு இப்ப எத்துலே து அல ஓட்டோ கம்மியாருக்கு அந்த எட்த்துல வந்து கொ நாங்கோரோ மாரி ரி போட்டு அப்டி லைட்டா போட்டோ லூஸ் லோயிங்லப் போய் அப்டி சமிப்பாங்க
ஓ நங்கூர் போட சமைப்பீங்க நீங்க அப்போ போட்
தனியாளு கூட்டு போவாங்க ப்ரோ அவுங்ளுக்கு வந்து சம்ப்ளோ கொஞ்சோ அதிகோ
அப்டியா ப்ரோ
ப்பாங்க அவ்ங்களுதா வேல அதிகோம் இப்ப டீ போட்னு சமைக்கனு மீன் கழுவனு மீன் புடிக்க சொல்ல பாக்கனு மூணு வேலைமே சாப்புட்னு ப்ரோ கடல்ல ஆனா இப்ப கால்ல எந்ச்சோமனா பல்லு தி அது மாரிதா இந்த மத்யானோ வந் ந்து அது வந்து ஃபுட்டா
உம் உம் ப்ரோ தண்ணி எட்த்துனு போய்ருவிங்ளா தண்ணி எது கடல் இருக்கும் போது தண்ணி சூடா இருக்காதா நீ குடி தண்ணி
இல்ல ப்ரோ அது வந்து ஒரு ரூம் மாரி இருக்கும் ப்ரோ அது அங்க இது பண்றுவாங்க தண்ணி தண்ணி வேஸ்ட்லா பண்ண மாட்ட ப்ரோ இப்ப தட்டு கழுவற்து எதாச்சு ஃபர்ஸ்னல் யூஸுக்குலா தனி கடல் தண்ணி தா அது மோட்ரு மாரிருக்கு அதுல வந்து கப் ப்பல் உள்ள வரு கடல் தண்ணி அதுதா யூஸ்
இப்ப இல்ல கேன்தண் நம்ப எடுத்துன்னு போனா நம்ப எப்மே எங்க வச்சாலு கேன்ல சுடாகாது இருக்கோ நீங்க க கப்பல் எடுத்து இங்க வரீங்க வெயில்ல வரும்போது தண்ணி சுடாவாதா இல்ல எங்கனா ப்ரிஜ்ஜ நமக்கு பத்தலனா
அப்டிதான ப்ரோ கப்பல்லயு இப்ப வீடு இருக்கு வீடு வெளியதானு சூடா இருக் எ உள்ளுக்குள்ள தான கொஞ்சோ அஹ் அதே மார்தா ஒங்க ரூம் மாரி இருக் போம் ப்ரோ‌‌ கேப்டன் ரூம்ல இருக்
ப்ரோ நீங்க கால்ல மீன் புடிக்க ஆரம்மிச்சு எத் எத்தன மணி வர மீன் புடிப்பீங்க நீங்க
அந்த மார்லா போமாட்ட ப்ரோ உம் சின்ன சின்ன கப்பெல்லா இருக்குல்ல அவ்ங்களா போவாங்க மொத உள்ள போய்ட்டு தூண்டில் முள்ள புடிஸ்டேசு
அம்புட்டுதா ப்ரோ நீங்க வந்து ஒரு ஆறு மாசங்கிட்ட உள்ள போய்ட்டு வரீங்கல்ல ஒரு மாஸ்
ஆறு மாசலா இல்ல ஒரு பதுனஞ்சு நாளு அவ்ளதா நம்ப ஆறு மாசோலா போனோமானா அதுக்கான இதுல்லா எட்த்துன்னு போறது கஷ்டோ ப்ரோ நீ ஆஹ் பத்து நாளைக்கே ஒரு பதுனஞ்சு கேனா இருக்கணு அது ஒரு ஒயிட் ஆயிடு அது அப்பற அதிகப் து ஐஸ் கட்டிலா இருக்கணு
ஆமா ப்ரோ ஐஸ் கட்டி தண்ணி இதுக்கு முன்னாடியே சொன்னது உம் இப்ப நீங்க எத்தன ப்ரோ இருக்கீங்க இப்ப வ வரம்போது நீங்க யார்ட்னா குடுத்து அனுப்சுட்டா அவ்ங்க வந்து குடுத்துடுவாங்கல்ல கரைக்கு நீங்க ஏ அப்டி மீன் பிடிக்கல்ல உம் உம்
கட்டி ஃபுல்லா காலியாய்ருச்சோன் தண்ணிலா காலியாய்டு அல்லா விட் ட்டு வரவேண்டிதா நம்பளுக்கே தெரியு அவ்ளோ தாப்பா போதும் பா அப்டின்ற மாரி ஓவ்வொருத்தவங்க மீனே கெடைக்காம பத்து நாள்லா இருப்பாங்க அவ்ளோ கஷ் கஷ்டமாயிடும் போட்ல தண்ணி காலி ஆயிடு அதெல்லா இது அது அந்த மாரி ஆய்டும் பண்ண மாட்டங்க மீன் கெடைக்கலையா அவ்ளோதா லாசு அடுத்த வாட்டி வந்து பிரொஃபிட் எடு குலா அப்டின்ற மாரி வந்துடுங்க ஆனா ஒரு கஷ்டமா தா இருக்கு ஒன் இருக்கலா
மாடே எனக் செலவாவுது ஓனருக்கு க கட்டுபிடியாகா ப்ரோ
அதா ப்ரோ ஒரு ஒரு டைம் லாசாவு இப்ப எப்டி நீங்க நெல்லு போறீங்க ஒரு ஒரு டைம் மழையில இதுவாயி டோ ஒரு டைம் நெல்லு வெளையாது அதே மாரி தா ப்ரோ நீங்கன ஆனா நெலத்திலே வந்து ஓன் ரிஸ்க்ல இது பண்ணிப்பீங்க உங்கள உயிர் இதல்லா இது இருக்கு
யா என்னன்ன
ஏதாச்சு ஆவோன்ட்டு ஆன கடல்ல அப்டி இல்ல
ம் ம் ப்ரோ கடல்ல போறீங்கல்ல உங்களுக்கு நீச்சல் எல்லா தெரியுமா ப்ரோ நீச்சல் எல்லா தெரியுமா ப்ரோ
இந்த சையிலா நீச்சல் தெரியாம ஒருத்த கூட இருக்க மாட்டாங்க ப்ரோ உனக்கு மூணு வயசு ஆயிச்சுனாலே மூணு வயசு ரெண்டு வயசுலயே நீங்க சொல்லிக் கொடுத்துடுவாங்க உனக்கே ஒரு ஆர்வொ கடல் தா போய் அங்க குளிப்போ
உம் இப்ப கடல்ல மீன் புடிக்கிறீங்க அத இப்ப டெய்லி புடிச்சு இருந்தா அத மீன் கெடயட கடைசியில அந்த மீன் எங்க வரு அப்ப என்ன பண்ணுவீங்க மொத்தவியு புச்சிருவிங்க இப்ப டெய்லியு போயிட்டு வர்றது எப்டி மீன் புடிக்கிறீங்கன்னா அவ்ளோ மீன் எப்டி அங்கன்ன நெறைய மீன் வருன்னு கேக்கறே என்ன பண்ணுவீங்க அதுக்கு
அப்டிலா இல்ல ப்ரோ கடல்ல மீன் புடிக்கிறது நெறய விதொ இருக்கு இன்னொரு விதொ வந்து பெரிய தூண்டில் முள் இருக் அ தூண்டில் முள்ள ஒரு அத ப்ரோ அந்த வலையில வந்து நா சொல்றே பெரிய கல்லு மாறி கட் டி இழுப்பாங்க அது இழு அந்த கல் எதுறிக்கு போகோனா கடல் ஆழ்த்ல தர இருக்கு பாருங்க அது வரையு ஃபுல்லாவ வெளிச்சொ வரோ அப்போ வெளி அதுலகுற மீனு இங்க எல்லா அடிபடூ அது நெறைய மீன் சாவுதுன்ட்டு அந்த அந்த மெத்தட வந்து கேன்சல் பண்டாங்க அதுகபறோ இன்னோன் என்னனா சின்ன சின்ன மீன்லா பிடிக்கூடாது இப்போ ஒர் ஒர் மீன்லா அவங்ளுக்கே தெரியுல்ல கோர்மன் யோச் காலென்ரு வாங் ப்ரோ ஆ ரேடியோ மூலிமா இந்த மீன்லா இருக்கு இந்த மீன் வகை கம்மியா இருக்கு அப்டீன்ட்டு அந்த வகை கம்மியா இருக்குதுன் அவுங்க சொல்ட்டாங்கனா அந்த வகை மீன் நம் பிடிக்கூடாது புடுச்சு கடைக்கெத்தவ் சொல் செக் பண்ணுவாங்க எந்த மீன்ல்லா புச்சிருக்காங்கன்டு அத மீன் வ ஆள கேஸ் போட்ருவாங்க
டவேண்டியதா ஏ தெர்யபொது அவன தெரியபோது
அந் மாரி சாப்புல்லாம் ப்ரோ நீ அதா அந்த மாரி சாப்புல்லா ஆனா கடைக்கெல்லா தர முடியாது நீ சாப்புறது யாருனா எதாச்சி சொல்ட்டாகங்னா அவ்ளதா ஒங் போட்ட சீஸ் பண்டுருவாங்க எத்தினி ஒ முப்பதுலச்ச அமபதுலச்ச கட்டி எடுக்குற மாரி இருக்கு ஆ ரூல்ஸ்ல்லா சிட்டா ஃபாலோ பண்ணுவாங்க ப்ரோ எல்லாமே சின்ன சின்ன மீன்லா புடிக் கூடாது இப்ப அவுங்கள சொல்லுவாங்க ஒரு ஒரு மீன்லா புடிக்கூடாதுன்ட்டு அந்த மீன்ல்லா புடிக் கூடாது அவுங்களுகே தெரியும் ப்ரோ இப்ப நம்ப தொழிலே கடல் நம்பிதாருக்கு புரிதா அப்ப நம்ப எல்லா மீனு புடுச்டோமானா நம் ப வருங்காலொல்லா னாப்பண்ணுவாங்க நம்பளுக்கு ஒன்னு நால் தலமுற அஞ்சு தலமுறல்லா வரு அதாது இவுங்களுக்கே தெரியு மா மீன் மீனொடைய இது போயிடு நம்பளுக்கு வாழ்வாதார இருக்காது அப்புடின் அவுங்களுக்கு தெரியு சின்ன சின்ன மீன்ல்லா பாடி விட்ருவாங்க
உம் ப்ரோ மீன் புடிங்கள்ல சுற் இல்ல சுறா மீன்லா புடிப்பீங்ளா சுறா மீனு பெரி பெரி நெத்தி இதல்லா
மாட்னா புடுச்சுருவம் ப்ரோ ஆனா ரேரு தா ஏனா அதெல்லா ஒரு அ ரொம்ப அறிவு ப்ரோ அந்த மீன்ல்லா இப்போ விலங்களே இப்ப கொரங்குக்கு எவ்ளோ அறி அறிவிருக்
புரில
இப்ப விலங்குல வந்து கொரங்கு கொஞ்ச அறிவு இருக்குல்ல மாதெ மாரி அந்த மீன்ற அதுல சுறா மீனுல்லா கொஞ்ச அறிவு அதிகோ அ வந்து அவ்ளொ சீக்கரத்துல வலைல மாட்டாது தெரியு இது வல அப்டின்றமா அபுடி மாட்டுதுன்னா அது வந் து எதாச்சு எறைய கிறைய புடிக்க வந்து அந்த மா டைம்ல அப்டே மாட்டி அப்டியே எத்துன் வர்றதுதா இல்லனா அந்த மீன் கொஞ்ச வயசாயிட்ருக்கு வீக்காருக்கு அத டைம்ல ல வலைல மாட் டிகு
அந்த சுறா எவ்ளொ ரேட்டு ப்ரோ போவு சுறா புடுச்சீங்கனா
ப்ரோ அது சைஸ்க் ஏத்த மாதிரி முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சைஸ்ல இருந்து ஆரம்பிக்கு ஒன்ம்ப ரேட் அதிகம் ப்ரோ அதெல்லா லாக்ஸ்ல கூட போவும் சுறலா அந்த ரெஸ் சாரங்களா இருக்கு க்காங்களா ப்ரோ ம்ஹ் ஃபைவ் ஸ்டார் ஃபோர் ஸ்டார் ரெஸ்டாரண்ட்ல்லா அவங்க தான் போடுவாங்க நீங்க ஒரு ஒரு சாதாரண மக்களா ஒரு இதுவா போய் வாங்க முடியாது இந்த அரசியல்வாதிகள் சினிமா நடிகர்கள் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் அவங்க தான் போகணும் இப்ப நீ ஒரு முப்பதாயிரம் ரெண்டு லட்சம் மூணு லட்சத்து வாங்க அண்ணா ஒரு பீஸே போட்டு ரூபாய் எண்ணூறு வாங்குவான் என்ன நீ காலையில போயிடு பீஸா வாங்கி கூட சாப்பிடறல்ல சுறால் எவ்ள இது இருக்கு எவ்ள பீஸ் வரு அதே ஒரு எட்நூற்வா தொளாய போட்ணு அத நீ வாங் சாவ்ட முடியுமா பூ ஒரு பீச
இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ
ரால்லா பூச்சி வாங்கி நாங்களே சுறா மீன்ல கை வைக்க மாட்டோ ஏன்னா அது ஒரு ஒரு பீஸு அவ்ளோ வெல
அப்டியா ப்ரோ புறோ இல்ல இல்ல சுறாமின் குட்டியா ஒ பாத்துருங்க புடிங்க ஒ அப்டியா
சுறா மீன் குட்டி புட்ச்சா கேசு
என்னா ப்ரோ த குட்டியுமே வேறபே ரேர் மீன் பதாம்பு கேசே குட்டிடமீன் புச்சாதாம்போ கேஸ்
நோ ப்ரோ அது வந்து எவ்ளோ வளரும்ன்றீங்க அது வந்து ஒரு எவுளு பெர்சு வளரு உங்களுக் தெரியுல்ல அத நீ குட்டிலே புடி சா அது வேஸ் தான
அமா
ம் இப்ப நீ புடிச்சனா ஒரு ஒரு பத்தாயர்வா இருதாயிர்பா எடுக்கன் வெச்சு குட்டில பத்தாங்க ஒரு லட்ச எடுக்கன்னே வெச்சு கோ அது நீ உன்னு ஒரு ரெண் டு வசங்கல்ச்சி யார் வலைல்னா மாட்ச்சுனா ஒரு லக்கு
இல்ல ப்ரோ இப்ப வலைல மாட்டுது ஒங்க வலைய அறுத்துது வேற வேற வலைக்கு போய்து அப்ப அது உங்ளுக் குத்துருவாங்ளா இல்ல அவுங்ளே எத்துக்குவாங்ளா வலைய மீன
இல்ல ப்ரோ நம்ப இப்ப புடிக்கிறம்னா நம்பள சுத்தி யாரு இருக் மாட்டாங் ப்ரோ அப்டி இருந்தாங்கனா அது ஆக்ஷ் போய் முட்யு இப்ப நம்ம போட்டு் இருக்குதுன் ரெடியுல காட்டுவஞ்சத்ல வல வட்டுர்றாங்ளோன் காட்டு அந்த வல உர்றாங்களல்ல அந்த வலைய மேல ஜிபிஎஸ் மைரே ஒன்னுப் இது பென்னுவாங்க அது வந்து
அப்டியா ப்ரோ ம் சேர் ப்ரோ அதா பாத்தா சரி நீங்க எப்டி சொல்லிர்பி எப்டி ஆனாலு பண்ணுலாண்டே
நிறைய இருக்கு ப்ரோ
ப்ரோ மீன் பிடிங்குறீங்க வேற என்ன ப்ரோ கட வேற என்ன ப்ரோ இருக் கடல்ல
கடல்ல வேற எது இல்ல ப்ரோ இது இது மட்டுதா மீன்
நீங்க கடல்ல நீங்க மீன் உம் பற இப்ப மீன் பிடிக்கிறீங்க இது கடல்ல எறங்கி மீன் பிடிச்சது அதா ஆஹ் கடலத முத்து சொல்லுவாங்களா முத்து இந்த சங்கு சிப்பி அதெல்லா எடுத்து அப்டியே வளறவெப்பீங்களா
அதெல்லா இல்ல ப்ரோ அது வந்து அது அதுக்குன்ட்டு ஒரு ஆளுங்க இருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ணனா இந்த முத்து எடுக்குறது அதுவே தொழிலா இருக்கு நம்பளுக்கு அப்டி நம்ம இதுலே மான்டா இந்த ஓடுல்லா என்னா பண்ணுங்க சும்மா தரப்போ அது ஒரு முத்து இருக்கு அத தூக்கி போட்டுருவோ நம்மளுக்கு அதெல்லா இல்ல
அதென்ன ப்ரோ நீங்க அதுல வேஸ்ட் பண்ண ப்ரோ இப்போ நீங்க கடல் ல போயிட்டு திமிங்கா பாத்தீங்க திமிங்கலம் டால் ஃபின்
டால்ஃபின்ல்லா நம்ப போட் கூடயே வந்து சுத்து விளையாடு
ஓ ப்ரோ டால்ஃபின்ஷொ போடுவீங்களா ப்ரோ டா இல்ல ப்ரோ
ஓகேவா
ப்ரோ ய இல்ல நா சொல்ல வரது நீங்க மந்துட்டீங்க டால்ஃபின்
இல்ல இல்ல ஆஹ் டைம்
அப்டியா ப்ரோ ஆஹ் சரி சரி ப்ரோ